சொல்லு
ஆ சொல்லுங்கா ஆ எங்க கா இருக்கீங்க உங்க ஊர்லயா வெள்ளயா
இல்லம்மா இங்க வீட்லதாமா இரு
வீட்ல யார் இருக்காங்ககா அண்ண எங்க கா இது கா நா கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல ஜாய்ன் பண்ணிருக்கேன்க்கா
அப்பிடியாம செரி எந்த காலேஜுமா
இது இந்த இப்டியே தெக்கால இருக்குல ஆ ஹ ஸ்ரீ கிர்ஷ்னால இர்க்கு ம் ம் ம் இந்துஸ்தான் இந்துஸ்தான் இந்துஸ்தான்ல ஜாய்ன் பண்ணிருக்கே
சேரிமா
அதான் உங்ககிட்ட சொல்லலானு
சேரி சேரி சேரி எப்ப ஜாய்ன் பண்ணீங்க
இங்க போ போன வாரோ போய் அட்மிஷன் இது பண்ணிட்வந்தோ
சேர் சேரி
அதா வந்து கவுன்சிலிங்ல வந்து கெட்ச்சுடுச்சு
பரவாலயே இப்ப ரேட்டெலா ஃபிஸ் ரேட்டெலா
ஃபீஸ் வந்து ஒன்னு முப்பது வருதுக்கா
பரவாலயே
ஒன்னு முப்பது வருது வருஷத்துக்கு
ஆ
இப்பதைக்கு ஹாஸ்டல் வெளிய ஹாஸ்டல்ல ஜாய்ன் பண்லானு ஒரு ஐடியா இருக்கு ஆஸ்டல்
இது அது காலேஜ்
காலேஜ் ஹாஸ்டல்லே ஜாய்ன் பண்லானு ஒரு ஐடியா இருக்கு
சேரிம்
ஜாய்ன் பண்ணா அங்க ஜாய்ன் பண்லா இல்லாடி கிளாஸ் பசங்க இங்க யாராச்சு ஹாஸ்டல் இருக்காய்ங்களான் பாத்துட்டு ப இல்லாட்டி ஆ ஆமா ஹாஸ்டல் பசங்க யாராச்சு இங்க வந்தாங்கனா வெளில ரூம் எடுக்லான் ஐடியா
ஓ சேரிமா சேரிமா இதெல்லா ஹாஸ்டல் ஃபீலா
ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து செமஸ்ட்ருக்கு அறுவதுருவா வருதுக்கா
அறுவதா
ஆமா
ஒரு செமஸ்ட்ருக்கா
ஆமா
ஜாஸ்தியா தெரியல
ன்க்கா ஜாஸ்தி தான்கா அதா வெளில எடுத்துகலா ரூம் எடுத்துக்கலானு
சேர் சேரி ஒ இப்பதைக்கு ஒரு வருஷோ சேர் சேரி ஆறு மாசம் ஒரு வருஷம் ஓட்ட முடியிற வரைக்
ம் அதுக்கப்பற வெளில ரூம் எடுத்துக்கலானு
சேரிமா சேரிமா
ரூம் எடுத்துட்டா என்னக்கா சொல்லுக்கா
இல்ல இல்ல எப்ப ஜாயின் பண்லானு இருக்கீங்க என்ன
அதுவு டேட் கன்ஃபார்ம் பண்லக்கா நா லேட்டர் என்டரிங்கறனால டேட் ஒன்னு கன்ஃபார்ம் ஆகலயா
அப்படியா சேரி சேரி சேரி சேரி
உங்ளுக்கு அங்க என்னன்னு சொல்றோன்னு இருக்காங்க
போன் பண்றேனு சொல்லிருக்காங்களா சேரிமா சேரிமா
ஆமாகா என்னோட இண்ணு ஒரு ரெண்டு பேர் சேந்து ஜாயின் பண்றானுங்க வுன்னொரு உன்னு ரெண்டு பேரு யாராச்சும் பசங்க யாராச்சு வெளில ரூம் எடுத்துக்கலா
சேரி சேரி சேரி சேரி
தூங்கி கலான்னு ஒரு ஐடியா நியூஸ் பாக்கறா அதாதா ம் அதா உங்கள்ட்ட கேக்கலான்தா
சேரிமா
ஓகேக்கா நீங்க என்னனு பாத்துட்டு என்னன் சொல்லுங்க எனக்கு வந்து
ஆ சேரிம்மா கண்டிப்பா நா இது பண்றே பாருங்க நல்லா இது பண்னோ ஜாயின் பண்ணிட்டு எனுக்ன்ட்ட பேசுங்க சொல்லுங்க நா என் எ ஃப்ரெண்டு் மூலயுமா ஏதாவது உங்ளுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுனா கூட கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்றே அந்த லைன்ல ஏதாவது ஹாஸ்டல் இருந்துச்சி
ஆ
ஏதுரே ரேட்டு அது எல்லாமே வந்துட்டு நா ஏதாவது ஃப்ரெண்டுக்கு மூலயுமா ஏதாவ்து ஹெல்ப் கடைக்குமானு நா பாக்றே நா ஏதாவது உங்ளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நா ட்ரை பண்றே நா இங்க நெறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல
ம்
அதனால நா உங்களுக்காக நா என்னங்கறது பாத்துட்டே
ஓகே
நா சொல்றேம்மா கண்டிப்பா சேரிம்மா
ம் நா பாத்துட் சொல்றே
சேரிமா நீங்ப்ப நீங்க பாருங்க
ம்
உங்ளுக்கு நா வந்துட்டு கண்டிப்பா நீங்க இது எதுனாலு எனுக்கு அப்டேட் குடுங்க நா உங்ளுக்கு கண்டிப்பா நா அதுக்கான ஆ நா அது காக நா உங்ளுக்கு வே என்னால முடிஞ் ஞ்ச உதவி உங்ளுக்கு நா செஞ்சு குடுக்கறே
ஓகே சேர் ஓகே பேசிதா பாப்போங்க
ஆச்சு ஆச்சு ஆ